கேக்குதா
ஆஹா கேக்குது கேக்கு
ஆ உங்க ஊர்ல கரண்ட்லா ஆஃப் ஆவாதா
கரண்ட் ஆஃப் ஆகாதா வா ஏ அத்தியானமோ ஆப் ஆது தா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வாட்டி ஆப் ஆய்ருது
ஆ எங்க வீட்ல டக்குன்னு கரண்ட்டு போய்டுச்சு இப்போ கொஞ்சோ முன்னாடி போண வாட்டி பேசிந்தது அப்போ அப்புறோ தா சரி அப்புறோ வொய்ஃபை ஆஃப் பண்ணிட்டு கரண்ட்டு இருந்தா தான ஒய்ஃபையு வரு ஒய்ஃபை ஆஃப் பண்ணிட்டு இதுல போட்டே நானு டேட்டால போட்ட
ஆ எனக்கு டேட்டா கெடையாது வீட்டுல ஒய்ஃபை மட்டு தா இருக்கு நா நா வீட்ல தா இருக்கங்கனால பேலன்ஸு போட்டு விட மாட்டிக்காங்க ஒய்ஃபை வேற இருக்குல்ல அதனால அதுலயே கணெக்ட் பன்னிக்கிறது அதுவு இல்லாம எங்ளுக்கு வீடு வேற ரொம்ப ம்
ம்
வீடு வேற ரொம்ப பழைய அ அந்த காலத்து அந்த காலத்து வீடு இல் ரொம்ப பழைய லைன் இந்த லைன் இருக்குல்ல கரண்ட்டு போஸ்ட்ல இருந்து இழுப்போம்ல அது ரொம்ப ரொம்ப பழைய லைன் அது வேற எங்க வீட்டுக்கு ரெண்டு லைன் உண்டு மொத்தம் பின்னாடி ஒரு லைனு முன்னாடி ஒரு லைன் அது ரொம்ப பழைய லெய்ணுங்கரனால மரம் எங்க வீட்டுல புளிய மரம் இருக்கு அது வேற ஒரிசு ஒர்சு ஒரிசு அது லைன் கட் ஆயிருக்
ம்
எல்லா எங்க ஏரியாவில எல்லா வீட்லயும் கரண்ட் இருக்கு எங்க வீட்ல மட்டு கரண்ட் இல்ல அது போன வார்த்துக்கு மு ஆ போன வார்த்துக் முந்தின வரோ அப்புறோ எழுதி வச்சு அவங்க வந்து பாத்தாங்க அது பாத்வங்க பின்னாடி வீட்டுக்கு மட்டு பாத்துட்டாங்க முன்னாடி வீட்டுக்கு பாக்கல இப்ப முந்நாணேத்து என்னாச்சு எங்க வீடு வெட்டி வெட்டி வெட்டி வெட்டி ஏசி வேரு இருக்கா அது ஏ ஏ சி யூ டி வி யோ ரொம்ப கரண்ட் ரொம்ப இழுக்குறது அத போட்டோம்னா வெட்டி வெட்டி எரிய ஆம்பிச்சது ம்
ஆமா
இப்ப ரொம்ப ம எல்லாத்தையு லைன் எல்லா கழட்டிட்டு புதுல என்ன அடைக்கணு உம் புதுலைன்னு மாத்தணு அப்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க வீட்ல மாத்தணு ஆமா வீடு கட்டும் போது ம் அதுவு இல்லாமே இப்ப ரொம்ப கரண்ட் வேற போகுதுல்ல
ரொம்ப பயங்கரமா போது ஆ எதுக்குதா போதுன்னு தெர்ல ஆனா சும்மாவே கரெண்ட் ஆஃப் பண்ணிர்ரா எனக்கு என் லா எனக்கு வந்து என்னன்னா நாங்க ஊருக்கு போயிட்டு வந்து இந்த சேட்ர்டே சண்டே ஊருக்கு போயிட்டோ நாங்க ஊருக்கு போயிட்டு வந்து துணி வாஷ் துணி துவைக்கறதுக்கு இருந்துச்சு சரியா நானு டெய்லி பிளான் பண்ணுவ இன்னைக்கு துணி துவைக்கலானு தம்பிய தூங்க வச்சுட்டு துவைக்கலானு சொல்லிட்டு தூ தோவ்க்கலானு நெனைப்பே அதுக்குள்ள வெயில் வேற ஒரு பக்கோ வந்துருமா செரி நம்ம அப்புறமா பதினோ மணிக்கா தோய்கலானு நெனைப்ப பார்த்தா கரண்டா இருக்காது அட போடா அப்டின்னு சொல்லி சொல்லி நாலு நாள் ஆயிடுச்சு ட்ரெஸ்ஸே வாஷ் பண்ல அப்புற நேத்துதா
மிஸின் அதுவாவே துவச்சு காய வச்சு குடுத்துரும்ல நம்ம சும்மா கொடிலத்தூக்கி போடுறது தானே இல்லையா அந்த மாரி
இது கொழந்தைங்க டிரெஸ் இல்லையா கொஞ்சம் அழு க்கு அதிகமா இருக்கு ஆமா அதனால ப்ரஷ் பண்ணிட்டே ஆமா நா என்ன பண்ணுவே ப்ரஷ் பண்ணிட்டு கைல துவைக்கிற ப்ரெஸ் மட்டு ப்ரஷ் பண்ணிட்டு அவுங்க ஆபிஸ் போடுற ட்ரெஸ்ஸு அப்புறோ பாப்பா வந்து ஸ்கூல் போடுற ட்ரெஸ் எல்லா வந்து கொஞ்ச அழுக்கு நல்லாவே இருக்குங்க அதனால கொஞ்ச நல்லா ப்ரேஷ் பண்ணி தோவ்ச்சுட்டு அப்புறமா தா உள்ள போடுவே அந்த ரின்ஸ் அன் ஸ்பின்ல அதா போடுவே நானு அதுக்கு லேட் ஆயிடுச்சு எனக்கு அவங் வந்து விடவே மாட்டாங்க என்ன அதுக்கு சோம்பேறித்தனோ அதுக்கு லேட் ஆயிருச்சு போடவே இல்ல நேத்துதா பத்தாதுக்கு எங்க எங்க ஊர்ல வந்து வானம் ஃபுல்லா மூடிட்டு இருக்கா நா துவய்க்கலானு நெனைச்சாலே மழை வந்துடுது என்ன பண்றதுன்னே தெர்ல
து ரொம்ப மழை இப்ப ரொம்ப வெயில் அடிக்கு மழைல பேய் தா என்ன அங்க
காலைல்லா ம வெயில் அடிக்குதுடா ஒரு ஒருமணி ணி வரையு வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களே அதுக்கப்புறோ ரெண்டு மணில இருந்து கொஞ்சோ மோ மூடு அ மானோ வந்து மூட ஆரம்பிச் ட்டு மூணு மணிக்லா மழ வந்துர்து நா தொவைக்கிறதே பதினோரு மணி பணண்டு மணி இன்னா
ஆமா அது எப்டியு ரெண்டு மண் நேரோ ஓடு ஒன்ற மண் நேரோ ஓடு அதுக்கப்புறோ எடுத்து தா காய போட்றப்போ மழ வந்துரு
ஆ இருவது நிம்ஷோ தா ஓடுன் வச்சிக்கோங்க ஆ நா இருவது நிம்ஷ் தா வெப்பே வச்சுக்கோயே இருவத் நிம்ஷோ ஓடிட்டு வெளிய கூட்டுன் போய் காய போட்டு வர்றதுக்கு நீங்க சொன்ன மாரி ஒரு மண் நேரோ ஆய்டு செரியா
ம் ம்
நா பணண்டு மணிக் காய வெச்சாலு அது காயவே காயாது அப்டியே எங் ஏனா இந்த சைடு வந்து அந்த நேர வெயில்லுன் சொல்வாங்க பாத்தியா எங்க வீட்டான வெறு பணண்டு மணி வெரியு தா வெயில் அடிக் கு அதுக்கப்றோ கொஞ்சோ நே அ வெயில் வராது அந்த பில்டிங் இருக்குது அதுனால அதோட ஷேடோ மட்டு தா வரு
ம் ம்
கம்சையா இருக்கு எனக்கு இவனு என்ன ஒத்துழைக்க மாட்டா
பில்டிங் அப்பாட்மெண்ட் மாரியா இது மரோ செடி கொடிலா கெடையாதா உஹ
ஆமா அப்டி எல்லா இல்ல ரொம்ப கஷ்டோ நம்ம எல்லா ஊர்ல இருந்து எங்க மாமியார் வீடு வந்து கிராமோ தா ஆ ரொம்ப கிராமோ இல்ல அது கிராமோ ஓகேவா இருக்கு எங்க வீடு வந்து அம்மா வீடு வந்து கொஞ்சோ சிட்டில தா இருக்கு அதனால அங்க அங்க எப்டி இருக்குனா நீங்க சொல்ற மார் தா சும்மா இந்த காத்தடிச்சாலே ஆஃப் பண்ணி வுட்டுரு வாங்கா அங்க வந்து என்னன்னா ஏஸ் சி இருக்கு ஆனா ஓடாது கேட் டா வந்து அ ஓல்டேஜ் வர்ல அப்டின்னு வாங்க ஓல்டேஜ் நைட்டு மட்டு தா திரீ ஃபேஸ் லைன் கொடு பாங்க மத்த படி எல்லா வந்து வோல்டேஜ் வர்ல வோல்டேஜ் வர்ல கூலர் கூட ஓடாதுங்க அங்க
ம்
அங்க போனா இன்னு தொல்லையா இருக்கு வோல்டேஜே குடுக் க மாட்டா அது
ஆனா அங்க கிராமோங்கற கு நம்மள்க்கு நல்ல காத்து வரும்ல மரோ செடி கொடிகள்லா இருக்கும்ல வெளிய உக்காந்திந்தே நல்லா கத பேசலா
ஆ நல்லா கத பேஸ்லா அது நைட்டு தா பேச முடியு ஏனா காலையில எல்லா அப்டியே கன கன கனனு கொஞ்சோ மழ கிட்ட இருக்கு ஆமா அது கொஞ்சோ மழ கிட் கிரிவலல்லா போவாங்கல்ல ஒரு எடத்துல அந்த எடோ செரியா
செரி செரி செரி
ஆ ஆ அங்க இன்னு கொஞ்சோ மழல்லா கிட்ட இருக்குமா அதுனால ஒண்ணு முடியாது அ இந்த வாட்டி போய் என்ன ஆச்சி தம்பிக்கு மொகோ ஃபுல்லா அந்த பொரி பொரியா பொரி பொரியா ஆ வேக்குரு ராஷஷ் வந்துர்சி அவனால வெயில் தாங்க முடியில சொல்ல தெர்ல கொழந்தைக்கு ஆனா வெயில் தாங்க வே முடியுல அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இந்த வட்டு கொஞ்சோ வெயில் அதிகோ தா இல்ல
ம் ம் ஆமா ஆமா இந்த வர்ஷோ ரொம்போ வெயில் அதிகோ எந்த அளவுக்கு நமக்கு வெயில் ரொம்ப அடிக்குதோ அந்த அளவுக்கு மழையு ரொம்ப பெய்யு இன்னோ ஜூலை பெறந்துட்னா இன்னு ஃபுல்லா மழதா பெய்யு அதுக்கப்புறோ புயலு இ து மழ பெய்து அங்க வெள்ளோ வந்துட்டு இங்க வெள்ளோ வந்துட்டு அத பூறா பொளம்புவோ அப்புறோ வெயிலு வந்துட்ன்னா வெயிலு இப்டி வெயில் அடிக்கு மண்ட காயுது அப்டீன்ட்டு அதுக்கு பொளம்புவோ அப்ப என்னதா அடிக்கணோ
இல்லப்பா இந்த வர்ஷோ ஆனா ரொம்ப ரொம்ப வெயிலு மே மந்த்தெல்லா வெளியவே போ முடியுல அந்த அளவுக்கு நீங்க எப்டி காலேஜ் போயிட்டு வந்தீங்க
நா அது அது நா அந்த டைம்ல இது பண்ணிட்டு இருந்ததுனால ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தால ரொம்ப லேட்டா தா விட்டாங்க
லேட்டா தா வீட்டுக்கும் வருவே அதனால எங்க கிளாஸ்ல எங்க ஒரு ஃபேன் தா ஓடோ அது எதுக் கு ஓடுதுனே தெரியாது சும்மா சுத்தோ காத்து ஜன்னல இர்ந்து வர் ற காத்து கூட நல்லா வரும்போது அந்த அந்த ஜன்னல இர்ந்து வெளியே வர்ற காத்துக்கு தா அந்த ஃபேன் சுத் துமே தவர ஃபேன் சுத்தாது அப்டி இருக்கோ அதுவு கிளாஸ் பேச்சுக்கு ஒரு ஜ ஜன்னலு ஒரு ரெண்டு ஜன்னல் தா இருக்கோ என்னத்த க்ள அது கவர்மெண்ட் காலேஜ்னா அப்டிதா இருக்கும் செரி என்ன பண்றது
ஐயோ நறைய பிரைவேட் காலேஜே அப்டிதாங்க இருக்கோ
ஆ அதுவு கரக்டு தா அ யு சோ அப்டீ இதா ஒரு பிரமாண்டமா பண்ணி வெச்ச மாரி இருக் கோ உள்ள போனா ஒன்னு கெடையாது நாங்க ஃபேன் போடுங்க ஃபீஸ் மட்டோ அவ்ளோ ஃபீஸ் கேக்குறாங்க ஒரு ஃபேன் மாட்டுங்க அப்டீன்னா மாத்த மாட்டாங்க நீங்க ஒக்காந்துருக்க டேபிள் இருந்து யூஸ் பண்ற பாத்ரூம் வரைக்கு சாப்பீஸ் மொத கொண்டு அவுங்குளுக்கு ஃபீஸ் போடுறாங்க அப்ப ஒரு ஃபேன் மாட்னா உங்குளுக்கு என்ன செய்யுது போட மாட்டாங்க ஒரு டேஸ்டு பண்ணா சும் தெரியாம ஒடோச்டோனா அந்த டெஸ்ட் டியூப்கு நீ வந்து எழுதி வேற எழுதிவெச்சுட்டு போ நாளைக்கு வந்து வாங்கிகுடு அப்டீங்காங்க அந்த ட அ வாங்கிடுங்காங்க வாங்கியு நாங்க குடுத்துரு குடுத்துதுக்கப்றோமோ நீங்க லேப் ஃபீஸ் அப்டீனு சொல்லி ஒரு ஃபீஸ் போட்றாங்க நாங்கதா வாங்கி குடுத்துட்டோம்ல நீ ஒடச்சது எதுக்கப்பறோ லாஸ்டா ஃபீஸ் கட்டறதுக்கு கேக்கணோ இன்னாத்த சொல்றது ஹலோ ஹலோ ஹலோ என்னாச்சி கட்டாச்சா ஹலோ
அ
ஹலோ ஹலோ
ஹக்குதா
ஆ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது உங்களுக்குலா நோ டியூ ஃபாமுனு ஒண்ணு ஒண்ணு தருவாங்களா
புரியுல
உங்களுக்குலா நோ டி யூ ஃபார்முனு ஒண்ணு தருவாங்களா தருவாங்களா காலேஜ்ல
யய்யய்ய அது கேள்வி பட்டதே கெடயாதே
ஒ அதுதா போ ஹால் ஹால் டிக்கெட் வாங்கறத்துக்கு முன்னாடி எல்லா ஸ்டாஃப் கிட்ட இருந்து சைன் போட்னு சொல்வாங்க அது தருவாங்களா
ஆ ஹ அந்த மாரி கடையாதே
அதுமேர் கடையாதா எங்களுக்கு அது மாரி உண்டு எப்டினா ஆ இப்போ வந்து ஹால் டிக்கெட் வந்து நாள மறு நாள் தராங்கன் வச்சு ய இந் ஒரு ஆறு பேப்பர் வச்சிருக்கோனா அந்த ஆறு பேப்பருக்கு ஒரு ஒரு ஸ்டாஃப் கிட்ட போய் சைன் வாங்கனு நம்ப வந்து எல்லாமே முடிச்சிருக் குமா லேப்ல எப்டி பண்ணிருக்கோ அப்டின் சொல்லிட்டு அப்பர் நீ சொன்ன மாதிரி இந்த லேப் ஃபீஸ் லேப்புக்குன் ஒருத்த ஒருத்தர் பார்ல அங்க வந்து புரோக்கேஜ் ஃபீஸ்சு அப்டிலா போட்டு எழுதி அது அதுல நல்லா இழுத்து விட்டுருவாங்க
நீங்க வந்து நீங்க படிச்சதுனால உங்களுக்கு புதுசா எதுவு சொன்னாலே ஆன்லைன்னாலே எங்களுக்கு இந்த மாரி இந்த மாரி நீங்க சொல்றது வந்து உண்டு நீங்க இந்த ஃபீஸ் சொல்றீங்கல்ல இது வந்து உண்டு இது எல்லாமே லேப்ல வேல பாக்கறாங்க அத்லா அவங்கதா மார்க் பண்ணி குடுப்பாங்க இவ இந்த இத ஒடச்சா அப்டின்ட்டு இப்ப எனக்கு பீஸ் கம்மியா இருக்குனா எ ஃப்ரெண்ட் ஒடச்சிருப்ப அவளுக்கு ஃபீஸ் அதிகமா இருக்கு ஏங்கேட்டா லேப் அசிஸ்டன்ட் வந்து அந்த இவ ஒடச்சிருக்கா அப்டின்ட்டு எழுதிருக்காங்க நீங்க வந்து இந்த மாரி ஒ தனித்தனியாக ஸ்டாஃப்ட போய் காட்றீங்கல எங்களுக்கு வந்து ஆன்லைன்லே வந்துரு நீங்க ஹால் டிக்கெட் கூட நீ காலஜ்ல போய் வாங்குறிங்களா நாங்க ஆன்லைன்ல ப்ரிண்ட் எடுத்துட்டு நாங்களாவேதா ப்ரிண்ட் எடுத்துட்டு காலேஜ்ல போய் சைன் வாங்குவோ சீல் வாங்கி ஆபிஸ்ல போய் சீல் வாங்கிக்குவோ இப்ப எல்லாமே ஆன்லைன்ல மாறிட்டு நீங்க அப்போ வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்களா அப்ப அன்னால உங்களுக்கு இதாருக்கு தெரிஞ்சிருக்கு ம்
இப்பயுமே வந்து நெறைய காலேஜ்ல அப்டிதா அது ஏ அப்டினா கடைசீ நேரத்துல பசங்க நம்மகிட்டதா வரணு அப்டின் சொல்லிட்டு
அது அது வந்து சில ஸ்டாப்ஸ் பண்ற வேலைகள் பத்துக்கோங்க ஒரு ஸ்டூடெண்டு ரொம்ப பிடிக்கு ஒரு ஸ்டூடண்ட பிடிக்கே செய்யாது அப்ப அவங்க மேல பாசத்த காட்டுவாங்க இவ்ங்க மேல வெறுப்ப காட்டுவாங்க இவங்கள எப்டி நம்ம டார்கெட் பண்ணி வெளிய அனுப் ப்பலா அந்த அளவுக்கு கூட பண்ணுவாங்க அது எ எனக்கு ஸ்டாஃப்ஸ் வந்து ரெண்டு ஸ்டூடண்டு ஏ ஸ்டாஃப்க்கு ரெண்டு ஸ்டூடண்ட் அவர் எப்பவுமே சொல்லுவாரு ஆ எப் எனக்கு எப்பவுமே வருஷ வருஷொ ரெண்டு ஸ்டூடெண்ட் குடுப்பாங்க ரெண்டு ஸ்டூடண்ட்ல எப் அப்டியே ஒரு ஸ்டூடெட் அ டி சி வாங்கிட்டு பேய்ர்வாளாம் டிஸ்கன்டியூ பண்ணிட்டு பேய்ர்வளா
ம்
ப்ப இந்த வருஷ மட்டுந்தா நானு எனக்கு ஏ ஸ்டாஃபுக்கு ஏ கைடுக்கு இன்னொருத்தியு உண்டு இந்த வருஷொ மட்டுந்தா ரெண்டு பேருமே முடிச்சிருக்கீங்க அப்டின் சொல்லி சொன்னாரு சோ இந்த வருஷமு போகும்போது சொன்னாரு இதே இது ஸ்டாட்டிங்ல இருந்து என்ன சொல்லிட்டு இருந்தாருனா செகண்ட் இயர் ஸ்டாட்டிங்ல இருந்து ஆ ரெண்டு பேரு இருக்கீங்க ரெண்டு பேத்துல யார் வெளிய போவீங்க அப்டினே கேட்டுட்டே இருந்தாரு ஒரு ஒரு ஸ்டாஃபு ஒரு ஆசிரியரு இப்டியா கேப்பாரு ரெண்டு பேரு இருக்கீங்கல ரெண்டு பேத்துல யார் போவீங்க எனக்கு.. ஆ ஆ ஓகே